ஹலோ இதோ இப்ப தாமா சாப்ட்டோ ஆ கேக்குது கேக்குது
கேக்குது ம் சாப்ட்டோ சாப் ட்டு முடிச்ட்டு மேல வரோ நீங்க சப்பாத்தி பன்னீர் பட் டர் மசாலா
பேசிட்டிரிக்கீங்களா சூப்பரு எனக்கு
வா இன்னிக்கு சூப்பரா வந்துச்சு
நல்லாருந்துச்சா
டேஸ்ட் ம் ம்
எனக்கு ஸ்ஸொ எனக்கு டங்ஸும் போட்டுவுட
ஆ என்னா ஊர் தம்சோவா பும்சோவா ஆ நா அக்காக்காரி வந்திருக்காளா
ஆ வந்தா வந்தா லேட்டா தா வந்தா
ஆ பாய் கூட்டின் போறனட்டு கூட்டிட்னேபோல நா புக்காக்கடி வராடா கம்முனு இருந்துரு நா அச்சுருவ பேசும்போது டிஸ்டர்ப் பன்னினா ஹலோ
என்னா விளையாட்வாங்களா பஸ்ங்க
ஆ வந்தாச்சும்மா எல்லா சாப்ட்டாச்சு தண்ணி
சரிக்கா நானே எங்க்யாது எதாச் வெல்ல போலா வச்சன் டயர்டாருக்குது பட்த்து தூங்க்லாம என்னா பண்றதுன் தெர்ல பெசாம் பட்த்ததாதூங்க போறே நாளைக்ஃபுல்லா
தூங்கு வாயமுடிகினு ம்ஹு க்ம் கருப்பு படொ இதுல்ல வந்துச்சு பாரு போய் பாருங்க போங்க எல்லா கேட்டீங்களா போங்க நாங்க நேத்து நைட்டுபாத்தோ
நல்லாருக்கா
பரவால்ல ரொம்ப ஆஹா ஓஹோலா இல்ல ம்ஹிக்ம்
அத்தாப்பா பாக்க போறொ இன்னு கொஞ்ச நேரத்துல போட்டுருவோ டிவி பொம்ம படொ மாரிருக்கு
ஆ நம்புற மாரிஇல்ல அது சாமி சொல்லிருக்க பட் இவ ரியாலிட்டன்றத ஒண்ணு இருக்குதுல்ல அதுமாரி கடவுள் வந்து எல்லாருக்கு கா கொநின்னுட்டர்னா சூப்பராருக்கூ
ம்
ம் ம் நமக்கா இன்னு நமக்களா வர வரவே மாட்டாரு
நமக்குல்லா சுத்தொ நம்ப யாருன்னே அவருக்கு தெரியாது
ந்தா அப்டிக்குனு இந்த ஓரக்கண்ணுல கூட பாக்கமாட்டாரு
ஆம்மா ஐயியோ பாக்கூடாதுப்பா இவுங்குள பாத்தா நம்புள பூச்சி பாதுங்கப்பா இவுங்கல்லா நம்முள சேந்து அப்டின்னு
ஏ என்னா ரெண்டு நாளா பிசியாவே இருக்குக்கீரியா
ஆபீஃஸ்ல வேலக்கா ஒவ்வொரு வேல வர்றது லேட்டா வர
அ அ
லேட்டா வந்துட்டு டயர்டாயிடுதா எனக்கு வண்டில நின்னு நின்னு நின்னு வர்றது இடுப்புவலி எடுத்துக்குது
இப்பவேவா எல்லாமே என்னாடி நானே பரவால்லடி நானே ஏழுவர்ஷொ ஓட்டியாச்சு அனா இப்பதா என்னால சுத்தமா முடிய்ல
இப்பே வலிக்குதுக்கா எனக்கு என்னனே தெர்ல இடுப்பு வலிக்குது செரியா அந்த லாஸ்ட்டு ஸ்பைனல்
ஆ
வலிக்குது இந்த புன்னு வேற அதுவு ஒர் பக்க வலிக்
ஆர்லயா காலு ஆ நானு அதா பரவால வேனானாக்கா இவ இங்க இருக்கற தங்கச்சிகாரி அவ்ளு வந்து ஐயோ காலு வலிக்குது ஓட்றது புடிக்கல இதுவாகது து அது ஆகுதுன்னுதுங்கோ வண்டி வாங்கி ஒரு அவ ஆமா ங்ளா அதுவு புடிக்க மாட்டது புடிக்கலன்னது அதா நென்ச்சா நானே பரவால்ல ஏழு வருஷத்துக் அப் அப்பறமாதா எனக் புடிக்கலன்ற நீங்க என்னாடி இப்டி எப்டிங்களே அப்டின்னு நெனச்சுகின்ன அது மூணு மசோ கூட ஓட்டல அதுவு வேலைக்கு ஆகல ஓட்டுதுங்க ம்
நா ஆபீஸ்கு போய் எனக்கு ஓட்டு வர்ரது போறது பிரச்சன இல்ல கா இந்த டிராபிக்ல நம்ம நிப் க்றோமா நின்னு நின்னு வரதுல ஒரு வித டென்ஷன் ஆயிடுது
அதா அதா ம் நாலா மடி அதனாலயே டென்ஷனா போது இப்பதா எனக்கு எனக்கு அப்றோ சுத்தமா இப்ப ஓட்ட ஆரம்பிச்சாலே கை நரம்பல்லா வலிக்கிது ம்
அப்டிதாங்
எனக்கு அதுதா ரொம்போ பிரச்சனயா இருக்கு கால் இழுக்குது கையி நரம்பெல்லா வலிக்கிது னோ வெய்ட்டு பின்னடி உக்காற வெச்சின் போயிட்டோன்னு வெச்சுக்கயே அவ்ளோதா இன்னு சோழி முடிஞ்சிச்சின்ற கதையதா
ம் என்னவா அவரு வந்துரு
கெழவி நா இந்த வயசுல கெளவி ஆயிடுவ கெழவி கமிங் சூன் அந்த மாரி
வந்திருக்காரா அவரு
வந்திருக்காரு மாமா வந்திருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாசோ ஆயிருச்சு அவரு வந்து இப்பதா வராரு
அதா அதா அவங்க அண்ணனுங்க தம்பிங்க எல்லா வந்தர்றாங்க ம் ம் அம்மாக்கு பரவால்லயா
அம்மா ஓ கே தாங்கா
ம் அப்பப்போ வரு போவு இல்ல
ஆமா
ம்
டேப்லெட் எடுக்கறாங்க தூக்க மாத்தர குத்துருக்காங்கள
ஆ
அ தூக்கோ அவுங்களுக்கு அதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால தூக்கோ மாத்ர தூங்கோ குடுத்துருக்காங்க அது தூக்கமா து குடுக்கறதுனால நல்லா தூங்கறாங்கோ
பரவால்ல விடுடியம்மா தூங்குனாலே ஓரளவு செட் ஆயிடு ஒடம்
ஆமா அவுங்க நல்லா தூங்குறாங்க சரின்னு வுட்டாச்சி வலி அந்த அளவுக்கு இருக்கது இல்ல
ம் ம் வலிலாந்
இப் இப்பத்திகி வலி எதுவு சொல்லல எதுவுமே சொல்லல நா கேட்டே ஏது இல்லன் தா சொன்னாங்க
ம் ம் பரவால்ல
ஆக்டிவாதா இருக்காங்க மாத்தரல்லா போட்டு அது வந்து மாத்தர எல்லா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறந்தா ஆ அவுங்க வரவே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி மாத்தர முடிஞ்சதுக்கு அப்றோ இவங்களுக்கு பழயபடி இருந்ததுன்னா எம் ஆர் ஐ ஸ்கேண் எடுக்கணுடா
எம் ஆர் ஐ ம் ம் ம் எ
ஆமா எம் ஆர் ஐ ல க்ளியரா தெரியும்னு சொல்லுவோமல்ல
ஆமா ஆமா என்ன ப்ராப்ளம்ன்றது எம் ஆர் ஐ ல தெரியு ம்
மல மடிச்சுதுக்கு அப்பறோ திரும்பியு தலவலி தலவலி வரும்போது வாந்தி தல சுத்தலு இதெல்லா வரா மாரி இருந்தா வர சொல்ட்டாங்க
ம் ம் ம் ம்
போய் பாக்கணு அ அக்கா அத்த வார திருத்தணி வரீங்களா நைட்டு தங்க
ம் அத்த வாரமா செரி செரி
ஆமா சாட்டே லீவு கேட்டிருக்கே சன் வெள்ளிக்கெழம நைட்டு போற மாரி
ஆ
வெள்ளிக்கெழம நைட்டு போயிட்டு நைட்டு தங்கிட்டு கால கெளம்பி வேணா வெள்ளிக்கெழம போயிட்டா சனிக்கெழம வருவோ சனிக்கெழம ஞாயித்துகெழமா ஒரு ரெஸ்ட் எடுக்கற மாரி இருக்கும்ல நா அதுக்காகவே ரெண்டு நாள் சேந்த மாரி லீவு கேட்டே ஃரைடே கொஞ்ச சீக்கிரமா ஒரு நாலு மணிக்கு அந்த மாரி கேட்டுட்டு வந்தா ஸ்ட்ரைடா அப்டியே வண்டி பெரம்பூர்ல விட்டு
ஆ
அப்பே டிரைன் எரில
ஆக்சுவலா வந்து இவ வந்து போன் பண்ணா ம் செல்வி
யாரு என் என்னாச்சு ஆ
ஆட்டுக்கும்
எப்போ அத்த வாரமா
அந்த டொன்ட்டி பிப்தோ என்னவோ சொன்னா அப்ப மொகரம் வருதாமே கவுர்மெண்ட் ஹாலிடே மொகரம் வருது லீவு வரும் போயிட்டு வெறும் அதுக்கு மட்டும் போயிட்டு வந்தட்லா அப்டின்னு கேட்டா
ம் ம்
நா கேட்டு சொல்றே அப்டின்னே அதுக்குதா ஃபோன் பண்ணே எல்லாருமே பிசி பிசியா இருக்கவே உட்டுட்டே ஆனா அத்தா
ஆனா அவ்ளோ தூரோன்னா எப்டின்னு தெரிலயே
ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆவுது இப்ப ட்ரெயின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா பட்ஜெட்டு
உம்
இதுவுனக்கா வேன்னாக்கா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐந்நூற்ரூபா ஒரு ஆளுக்கு அததா எப்டி சொல்லா சேரி நா கேட்டு சொல்றே உடனேனாக்கா எல்லாருமே வேலைக்காவாதுடி நானே வேலைக்காவாது ன்னா ஒரு ஆளுக்குனாக்கா மூனு பேரு நாலு பேருனாலு எனக்கு அதுவே பத்தாயிரரூபா ஆயிடும் வேலைக்கு ஆவாதுடி ன்ன சேரி நீ கேட்டு சொல்லு அப்படி இல்லன்னாக்கா யாராரு வராங்களோ ட்ரெயினுக்கு வேணா போலா அப்டின்னா சேர் சொல்றே கேக்குறே அப்டின்ன ஹலோ
பாக்கலா எப்டின்னுக்கா நீங்க பாருங்க
நா கூட டவுட் தான் டி இப்ப எதுவும் பட்ஜெட் இல்ல இப்போ போற மாறி
ஆமா ஆனா அவ்ளோ தூரோன்னா பட்ஜெட் அதிகமா ஆவும்
ம் ம்
அத்தா பாக்குறே இப்ப திருத்தணினா ஓக்கே திருவண்ணாமலைக்கூட ஓக்கே ஆனா பழனினா கொஞ்சோ தூரம் இல்ல
அதுக்கு கொஞ்சோ பட்ஜெட் அதிகமா ஆவும்
அது என்னவோ எனக்கு அங்க போணு போணு போணுன்னு தோணுது பழனிக்கு என்னன் தெர்ல பழனி போயிட்டு வந்தர்லா அப்படின்னு இருக்கு ம் ம் நம்ப எதுவுமே போனது கெடையாது சொல்லு
அது என்னமோ உண்மைதா சென்னையே சுத்தி பாத்தது கெடயாது
எத்தா அதுலயே உருப்பிடி இல்ல நம்போ
நம்ப ஃபர்ஸ்ட்டு சென்னைய சுத்தி பாப்பம் போலா ஆனா ஒரு நாள் போணுங்க்கா இல்னா சன்ட் சேட்ர்டே சன்டேக் கூட போணுன்னா போயிட்லா பழனி போறதுனாலு போயிட்லா வெள்ளிக் கெழம கூட நா லீவ் கேட்டுற்றே வெள்ளிக்கெழம போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சுத்திட்டு எ ஆனா எல்லாருமே லீவ் போட்ணு
ஆமா
எ எல்லாருமே இப்போ யார் யார் வ அக்கா அக்கா வீட்ல
ம் ஆ ஹா அங்கல்லா கூப்பல்லமா அங்க நா எதுமே கூப் அப்புறோமல்லா இல்ல
இல்ல அவங்கல்ல
அத் எந்தக்கா
பொரஷிவாக்கத்திலே இன்னொன் அக்கா இருக்காங்களே
ரத்னாக்காவா ரத்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஆளா வருவாங்க அவுங் வூட்டுக்கார் சண்ட போட் டுன் கெடக்கறாரு என்ன சொல்றீங்க எங்கனா கூட்டுன் போறீங்களா கூட்டுன் போறீங்களா கூட்டுன் போறீங்களானீட்டு அவ கூப்ட்டா வந்துருவா
அதா
அ ஆனா எல்லாருக்கு பட்ஜெட்தா அடிவாங்குது நீ கேட்டுட்டு சொல்லு
நா அதா அக்கா வேணா சொன்னா வந்துருவீங்க என தெரியு நீங்களு செரி அ அக்காவாவு செரி வேணா லாஸ்ட் டைமே அக்கா கேட்டிருந்தாங்க போலா அப்டின்னு நா அதா செரி கூப்பிட்லான் நெனச்சுன்ருந்தே
ஏ சேரி டி சேரி நா பண்றேன்னா இரு
ஆங்கா